ப்ரோ கேக்குதா
ப்ரோ கேக்குது ப்ரோ உங்களுக்கு ப்ரோ
ஆ ப்ரோ நல்லா கேக்குது ப்ரோ
ஆ நல்லாருக்கிற ப்ரோ ப்ரோ சாப்ட்ட ப்ரோ நீங்க ப்ரோ
ஆம் ப்ரோ இப்பதா ப்ரோ சாப்ட்ட
ஓகே ஓகே ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ நல்லா இருக்கிறிங்களா ப்ரோ
நல்லா இருக்குற ப்ரோ நீங்க ப்ரோ வீட்டல எல்லா நலமா
ஆ ப்ரோ எல்லா நல்லா இருக்குறாங்க ப்ரோ
ஓயோ
அப்பற ப்ரோ என்ன ப்ரோ வேல வேல செஞ்சுன்னு இருக்கிறீங்களா என்ன ப்ரோ
ப்ரோ வேலைக்கு இன்னிக்கு போய்டு வந்த ப்ரோ
ஆ ப்ரோ என்னா வேல ப்ரோ
ப்ரோ நம்மள்து இது ஆஃபீஸ் ஒர்க் ப்ரோ ஒரு
ஆஃபீஸ் ஆபீஸ்ல எப்டி ப்ரோ என்ன என்ன ஆஃபீஸ் ப்ரோ
ப்ரோ டேட்டா ஃபைனான்ஸ் ஃப்பினான்ஸ் ஆஃபீஸ் தா ப்ரோ டேட்டா என்டரி தா ப்ரோ சும்மா கா கஷியர் இதெல்லா இது கணக்கு பாக்றது மத்தபடி ஓ இதுதா ப்ரோ
ஓகே ப்ரோ
வருது வருது ப்ரோ மந்த்த்லி ஒரு டுவெண்ட்டி வருது ப்ரோ அதுல இ எம் ஐ இ எம் ஐ அது இதுன்னு வீடு ரெண்டு இந்த மாரி மத்த இந்த மாதிரி இதர செலவுகள் அது இதுன்னு கேஸு மாச மா போன் ரீசார்ஜு டிவி ரீசார்ஜு ப்ரோ அத எய கேக்குறீங்க ப்ரோ கரண்ட் பில்லு
கரண்ட் பில்லு வேற ப்ரோ
எல்லா ப்ரோ வேற மாரி பத்தாதுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது வைக்கணு ப்ரோ நா அவங்களுக்கு சோப்பு வாங்குறதுல இருந்து எல்லாமே ப்ரோ எல்லா பண்ண கட்டுதா இருக்கு ப்ரோ
அய்யய்யோ எல்ல நீங்க ஓண்டிதா பாத்துக்கணுமா ப்ரோ
ஆமா ப்ரோ வீட்டுல அக்கா மட்டு வேலைக்கு போடுறாங்க ப்ரோ அதுவு வீட் ட்லே தான் ப்ரோ அவங்க ஃபோன் பேசுறாங்க ஒரு இதுல ஜியோல அவங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணாதா ப்ரோ இந்த மாறிகாசு இந்த மாறின்டு
ஓகே ப்ரோ
ஒன் டேக்கு நூறு கால் பேசணுமாம் ப்ரோ
ஐய்யோ என்னமோ எப்டி ப்ரோ நூறு பேசுறது
ம் அதுதான் ப்ரோ நூறு பேசணுமா அவங்களுக்கு அதுதா டார்கெட்டு ஆனா அவங்க பேசுறது ஒரு நாளுக்கு பிப்டி அந்த மாறிதா பேசுறாங்க அதனால சேல்ரியும் கம்மியா வருது அப்டியே கொஞ்சசோ சேந்து இது பண்றதுனால மேச்சா ஆயிடுது ப்ரோ ரன் பண்ண பன்றோம் அது மத்தபடி ப்ரோ அங்க ப்ரோ நீங்க ப்ரோ நீங்க ப்ரோ ஒர்க்கு
நாமோ ப்ரோ பெயிண்டிங் தான் ப்ரோ நமக்கு
ஓகே ஓகே ப்ரோ
நா ப்ரோ நீங்க போயிட்டு வந்தன் ப்ரோ ஒரு வீட்டுக்கு
போனியா ப்ரோ
வீடெல்லா நல்லா அருமையாகிது ப்ரோ வேலைலா சேத்து நல்லா இருக்குது ப்ரோ
ஓகே ப்ரோ
இந்த ஒனாரு கொஞ்சோ தலைவலி ப்ரோ அது இதுன்னு சொல்லினேயிருக்கிறாரு
ஆ
நா ஒரு வேல செஞ்சுனுயிருந்தா அவரு கூப்டு அத அடின்றாரு ப்ரோ
எப்டி ப்ரோ இன்ஜினியர் ஒர்க்கா ப்ரோ
இல்ல ப்ரோ இன்ஜினியர்லா டேரெக்டா வீட்டுக்காரர்கிட்டே பேசி ப்ரோ
ஓ நீங்கள ஓனாவே எடுத்து செய்யற ஆ ஓகே ப்ரோ
இது வேற ரொம்ப தலவலி ப்ரோ
நீங்கத ஓனரா ப்ரோ
ஆமா ப்ரோ கூடே நின்டுகிறாரு ப்ரோ விட்
ஆ ஓகே ஓகே ப்ரோ
செய் இது செய் நம்ம எப்டினா ந நம்ம ஃப்ரீயா விட்டா நம்ம பாட்னு வேல ஏதாச்சு
ஆமா ப்ரோ கா அவங்க பாட்டுண்ணு வேல செஞ்சு முடிச்சுட்டு ஏதாவது வேல குறை இருந்துச்சுன்னா லாஸ்ட் ட்டா சொல்லா இது இந்த மாறி
ஆ ஆ ப்ரோ கூடியே நின்டுக்கிறாங்களா வேற இந்த வேல செய் இந்த வேல செ ரிறாங்க ஃபர்ஸ்ட்டு சொல்டா அதுக்கேத்த மாறி பிளான் பண்ணிணு செஞ்சுக்கலாம்ல ப்ரோ
அது அது நம்மளுக்கு ஒரு அன்கம்டபுளாகத ப்ரோ இருக்
ஆமா ப்ரோ வேல முடியும்மோது அது செய்யின்றாங்க மறுபடியு அத ஏ செய்யல றாங்க மறுடிய இத எ செஞ்சன்னு கேக்குறாங்க இன்னா ப்ரோ பண்றது அதா ப்ரோ தலவலி ப்ரோ வேலைக்கு போனாவே தலவலியா இருக்குது ப்ரோ
வேலைக்கு போனமாமே
இல்ல ப்ரோ வேற எதனா வேலை பாக்கலானு இருக்குறேன் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
அதுதா ப்ரோ எங்னா போயிலான் இருக்கற ப்ரோ பாரின் போலான் ஒரு ஐடியாலாகிற ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ அந்த மாரி கூட ட்ரை பண்னுங் ப்ரோ அதுதா நறைய பேர் அங் இருக்குறாங் ப்ரோ போயிட்டு கண்னுக்கு தெரியாம போயிட்டு எந்த வேலை செய்
எதுனாலு வெளியூர்ல போய் சம்பாரிச்சன்னா வீட்டுக்கு எதுனா அனுப்பலா ப்ரோ ஏதோ ஒரு ரெண்டு மூணு வருசோ இப்ப செஞ்சானா அதா நம் ஒரு கஷ்ட தீரு அந்த மாரி ஒரு ஐடியால இருக்கலா இது பாத்தீங்கனா பெயிண்டிங்க பாத்தீங்கனா
ஆ ப்ரோ
ன மழ மழ காலன்னா வேல கடைக்காது ப்ரோ
ஆமா ப்ரோ ம் உ
சும்மா மா மேக மூட் டுமா இருந்தாவே வீட்டுக்காரு சில பேர் வேல எல்லா செய்யாதீங்கோ மழ வர மாரி கீதுன்றாகோ ஏனா வந்து அவுங்க இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல ப்ரோ இவ்ளோ காஸ் இன்வெஸ் பண்ணி வேல செய்றாங்க
அங்க கூலி தரணு இது தரணு
ஆஹ ப்ரோ அது தா ப்ரோ கஷ்ட ப்ரோ தலைவலியா இருக்குது ப்ரோ முந்தா நேத்தே வேலைக்கு போல ப்ரோ இன்னக்கி ஓண்டி தா வேலைக் போயிகிறோ
ம் ம்ம்
மறுபடியு நாளைக்கி எப்டி கிளைமேட் இருக்குதுன் தெர்ல
ஆமா ப்ரோ ரெயிணியா இருக்குது ப்ரோ ஒரே ரெயிணியா இருக்குது ப்ரோ
மூடு ப்ரோ இங்க சென்னையில வேற மாரி ப்ரோ
ஆ
இங் மழங்கர பேச்சிகே வழி இல்ல ப்ரோ
மழமழலா பெய்யிது இல்ல ப்ரோ அங்கதா ப்ரோ மழையே பேயு
ப்ரோ மழ வந்து வரும் ப்ரோ சும்மா லைட்டா வந்துட்டு சூடு காமிச் வண்டுபோயிடு ப்ரோ அவ்ளாதா ப்ரோ மத்தபடி வந்துச்சினா புயல் மாரிதா வருமே
ஆ வந்துச்சினா அப்டியே வீட்லயே ஏறி மாரி ஆயிடும் ஒன்ன மாரிக் சென்னை ஆமா ஆமா ஆ மழை சென்னை நாவே ஸ்பெஷல் அதா ப்ரோ
இல்லங் ப்ரோ இது ஒரு இது நீங்க பாத்தீங்களா இல்லயான் தெர்ல ஆனா இன்னு ஒரு இன்னு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல ப்ரோ அந்த மெரினா பீச்சே இந்த சைடு வந்து ரோடு எதுவுமே இருக்காது ப்ரோ
கரெக்ட்டு தா ப்ரோ சென்னையே இருக்காதுன் சொல்றாங்க ப்ரோ அது
ஆமா ப்ரோ ஏனா இங்க
ம் இப்ப சென்னை இல்லைனா என்னா ப்ரோ இதெல்லா தலைமை தலைநகர் எங்க ப்ரோ இப்போ
ப்ரோ அது அதுக்குல்ல ஏதாவது இது பண்ருவாங் ப்ரோ
வேலூர் வேலூர் வந்துரு ப்ரோ அப்புற வேலூர் தலைநகர் ஆயிடு ப்ரோ
எனக்கு இந்த கடல் பத்தின டாக்குமெண்ட்டு எல்லா ரொம்ப புடிக்கு ப்ரோ
கடல் பாக்கணுமா ப்ரோ
ப்ரோ எனக்கு நா பா நெனச்ச நெரத்துக்கு பாப்ப ப்ரோ போய் பாக்ட்டும் ப்ரோ ஆனா அந்த கட அழுத்தோ அங்க இதுனால நெறைய நீராவி பூக்கு போறதனால களவு கொஞ்சோ உள் வாங்கிட்டு இருக்குது ப்ரோ
ஆமா ப்ரோ
ஆ அது என்னைக்கு அத கொப்பளிச்சு கொந்தளிச்சு இதாவ்து ஆகுமோ அப்பதா ப்ரோ பெரிய ஸ்ட்ராங்கு வந்து
சுனாமி வரணுன் ஆசப்பட்றீங்க
இல்ல இல்ல ப்ரோ நா ஏ ப்ரோ ஆசப்பட்றே அது வரும் ப்ரோ ஏனா
இல்ல ப்ரோ நீங்க சென்னையில இருந்துனே சுனாமி வரு ஆசப்படுறீங்க எப்டி ப்ரோ அது
சயின்ஸ் படி நா சொல்ற ப்ரோ
ஓகே ரோ செரி ப்ரோ அதியு எப்ப ப்ரோ வரு ப்ரோ சயின்ஸ் படிடு உங்க கணிப்புல சொல்லுங்க ப்ரோ எப்ப ப்ரோ சுனாமி வரு
ப்ரோ எனக் தெரிஞ்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டி செவன்டில வரு
ஏ ப்ரோ அவ்ளோ நாளிக்கி இப்பயே உள் வாங்கிட்ச்சா ப்ரோ
ப்ரோ ஆமா ப்ரோ
ஓ அது ஸ்லோவா பிராசஸ் ஆகுமா ப்ரோ
ஆமா ஃப்ரோ நிஜமா ஃப்ரோ அதுக்குள்ளலா பாருங்க
செகண்ட்ல காலியாய்டுமா ஃப்ரோ
டே இன்னிக் வர போறது ஜென்ரே இனி வரப்போற ஜென்ரேஷன்கா வரப்போற பிற்காலத்து மக்களுக்கு இது நீங்க ஒரு இதுவா கூட சொல்லி வைங்க ஏனா நம்ம இருப்பமா இல்லியான் கூட தெரியாது ஃப்ரோ ஆனா அத வெச்
ஆமா ஆமா கரட்டு தா ஃப்ரோ இப்பலா எங்க ஃப்ரோ இருவ்துயசு தான்ட்னாவே பெருசாகுது
ம் ரெ நா சொல்றது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி அறுவதுல எழுபதுலலா வரு சென்னைங்கிற ஒரு இதுவே இருக்காது ஃப்ரோ
ஆமா ஃப்ரோ சென்னை சென்னை பதிலு வேற ஊரு சென்னைன்னு பேர் வச்சர்லாமா ஃப்ரோ
ஃப்ரோ அது வந்து ஃப்ரோ அதுக்குள்ள அவுங்க ஏதாவது முன்னேற்பாடுகள் ஏதாவ்து பண்றுவாங்க ஃப்ரோ குடியேறி எல்லா இது நம்ப இது ஆனா ஃப்ரோ இந்த இதுங் ப்ரோ இது இலங்கை இந் இலங்கை எல்லாமே கூட நம்ம இதுதா ஃப்ரோ தமிழ்நாடு சேந்தத்தா ஃப்ரோ இவுங்களாவே அது இது பண்ட்டாங் ஃப்ரோ மத்தபடி அது அரசியல் வேண்டா ஃப்ரோ அத வுட்றுங் ஃப்ரோ நா எத சொல்றன்னா அந்த இது அதுக்கப்பற ஃப்ரோ அந்த இது கீழ இருக்குதா ஃப்ரோ குமரிகண்டம்
ஆமா ஆமா ஃப்ரோ மொத்த குமாரிகண்டந்தா ஃப்ரோ எவ்ளோ பெருச்
ஃப்ரோ அதெல்லா ப்ரோ ரியல் ரியல் ரியல் இது ஃப்ரோ அது
ஆமாமா
நிஜமா அதுனா ஒரு இது ஃப்ரோ
ஆமா ஃப்ரோ அது வந்து கடல்ல முழ்ங்கிச்சே ஃப்ரோ
ஆ அதுதா ஃப்ரோ ஆனா நீங்க இந்த தஞ்சாவூர் போய் விசிட் பண்ணிக்கிறிங்ளா இந்த
இல்ல ஃப்ரோ நா வீட்டவிட் வே வீட்டவுட்டு வேலைக் தா ப்ரோ போவ அது இல்லாதய் வீட்லே இர்ப்ப ப்ரோ
வியக்கத்தக்க ஒரு இது ஃப்ரோ நீங்க என்னிகாது க ஃப்ரீ ஃப்ரீ ஆயிட்டீங்ன்னா ஃபேமிலியோட இல்ல ஃரெண்ட்ஸ் கூட அவுங்க கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங் ப்ரோ
ஓகே ஓகே ஃப்ரோ போறே ஃப்ரோ என்னிக்கினா நா போறே ஃப்ரோ
ஓ ஓகே ஓகே ஃப்ரோ மத்த படி சொல்லுங்க மேடோ
சொல்லுங்க ஃபரோ நீங்க எதாச்சு சொல்லுங்க
சொல்லுங்க ஃப்ரோ
சொல்லுங்க ஃப்ரோ சாப்ட்டீங்ளா
சாப்டே ஃப்ரோ
அப்றோ ஃப்ரோ நாளைக்கு எத்தினி மணிக்கு ஃப்ரோ வேலைக்கு போவீங்க
ஃப்ரோ நாளை நைன் நைன் நைன் ஓ க்ளாக் நைன் தேர்டி ப்ரோ போயிட்டு நா உங்களுக்கு ஃபை ஃபைவ் தேர்ட்டிக்குலா வந்துருவ
எழுமுரா
ஃபைவ் தேட்டிக்கெல்லா முடிஞ்சுறு ஃப்ரோ
ஓகே சூப்பர் ஃப்ரோ இந்த மாரி வேலலா கெடைக்குமா ஃப்ரோ நாங்க போனோம்னா காத்தால எட் எட்டு மணி எட்டரை மணிக்கு எழுந்து ரெடி ஆனா ஃப்ரோ போய் வெளியே போய் வண்டி எதுன்னு போயி அங்கப்போய் ஒன்பது மணிக்கு சேருவ ஃப்ரோ
புரியுது புரியுது ஃப்ரோ எப்டி ஃப்ரோ ட்டாவல்லா எப்டி ப்ரோ பஸ்சா இல்ல ஓ நீங்களா ஓனா ஓகே ஓகே அப்றோ வண்டியா
அப்றோ அங்க போய் கரெக்டா ஆறு மணி வரையு செய்ணு ப்றோ மறுபடியு வீட்டுக்கு வரத்துக்கு ஏழு மணி ஆயிடு ஃப்ரோ
கட்த் கண்ணாலே
அப்றோ வீட்டுக்கு வந்துட்டு குளிக்குணு அப்றோ வந்து சாப்புன்ணு பசங்க அவர் ஃரெண்ட்ஸ் எங்கன்னா ஃபோன் பண்ணுவானுங்க
டென் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் செய்ரிங் மாரி ஒர்க்
ஏட்டவர் தா ஃப்ரோ ஆனா இப்ப ட்ராவலே ஒரு ரெண்டு ஹவர் வந்தருது ஃப்ரோ
புரியுது லாங்கு அப்ப உங்களுக்கு அது அங்கு நீங்க வேல செய்றது
சின்ன இல்ல ஃப்ரோ லாங்கா இருந்தா என்னா ஃப்ரோ பண்றது
புரிது புரிது ஃப்ரோ
அதுதா ஃப்ரோ கொஞ்சோ கஷ்டமா இருக்குது
பாருங் ஃப்ரோ எதோ ஒன்னு உங்களுக்கு செட் ஆகுறது அதுதா நீங்க வெளிநாட்டுல ட்ரை பண்றன்னு சொன்னீங்க பாருங்க அது ட்ரை பண்ணுங்க அப்டின்னா லோக்கல்லியே கண்ணுக் கண்ணுக்கு தெரியாமலே நெறைய இருக்கு ஃப்ரோ நீங்க நல்லா அலசுங்க தெரிஞ்சவங்கள நாலு பேர் கேளுங்க நல்ல வேல ஆ நல்ல வேல செட்டாகு
ஓகே ஃப்ரோ
வெளிநாடுங்கிறது நல்ல ஒரு சாய்ஸ்தா ஃப்ரோ நல்ல ஒரு இதுதா ஆனா ப்ரஸ்டாடன ஆளுங்க
எல்லா தெரியதா ஃப்ரோ
ஃப்ரோ பெயிண்டிங்லா சத்தியமா எதுவு தெரியாது ஃப்ரோ இ அந்த மாரி ஒரு இதெல்லா அதுதா ஃப்ரோ நம்ம பாத்துக்குறோ ஃப்ரோ
எதனா டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரோ சொல்ற நானு
எதாவுது சொன்னா செய்வோ ஃப்ரோ அதுதா ஃப்ரோ மற்றபடி நம்மளுதுல்லா ஓ அதெல்லா இப்ப இந்த தொங்கல்லலா எறங்குவாங்களல்ல ஃப்ரோ அதெல்லா பாத்தாலே பயம்மா இருக்கு ஃப்ரோ
எப்டி ப்ரோ பெயிண்டிங்கே தெரியாதுன்னீங்க தொங்கல்லா சொல்றீங்க
ப்ரோ எங்கெல்லா சென்னையிலலா அபார்ட்மெண்ட்டு எல்லா எவ்ளோலோ பெருசு ஃப்ரோ எப்டி தொங்கினு அச்சுனு இருப்பாங்க ஃப்ரோ ரோ துண் எல்லா கட்டினு பூம் லிப்ட் எல்லா
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க பாப்பீங்களா அங்க கீழ நின்னு
ஆமா ப்ரோ
சேரி ப்ரோ
அதெல்லா எப்டிதா ஏறாங்கலோ மேல அவ்ளோ இதுல போயிட்டு அச்சினு இருப்பாங்க ப்ரோ அது எதோ ஒன்னு உருட்டினு இருப்பாங்க ப்ரோ
ஆமா ப்ரோ கஷ்டம் தான் ப்ரோ எல்லா வேலையும் கஷ்டம் தா ப்ரோ இப்ப உங்களுக்கே விட மேனேஜர் வந்து ரொம்ப பிரஷர் குடுப்பாரு
கரெட்டுதா ப்ரோ ப்ரோ அது ஏன் கேக்கறீங்க இப்ப வந்து ஒரூபா காசு இது ஆனா கூட ப்ராசஸிங் பீஸ்ஸு அந்த பீஸ்ஸு ஜி எஸ் டி அது இதுன்னு ஆனா அக்கவுண்ட்ல் ஒரு இது ட்ரான்சாக்க்ஷனுக்கு இது ஆவுது ப்ரோ டி டி எஸ் புடிக்கிறாங்க ப்ரோ ஆ ஆனா இவங்களுக்கு அது என்ன ப்ரோ அது கம்பெனி இவனுங்களுக்கு எப்டி ப்ரோ சொல்லி புரிற வைக்கிறது எங்க கஸ்டமர்ஸ் கேக்கறாங்க ப்ரோ
ஆ ப்ரோ
கஸ்டமர்ஸ் கேக்கறாங்க ப்ரோ இவுங்களுக்கு ஏன்னா அக்கௌண்ட்லருந்து நம்ம சார்ஜி பண்றதுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு இவங்க எக்கசக்கமா போயிட்டு வரட்டும் நம்ப நம்ப மேல இது பண்றாங்க